வணக்கம் ருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கோ இன்னைக்கு வந்து நம்ம பாக்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நறைய பேருக்கு ஆ படிச்சாங்க பாத்தீங்களா அது அதுதான் நம் பாக்க போறோம்
உண்மைதாங்க கொரோனா கால கட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்ப இப்ப நம்ம ஒரு படிப்புல இருந்து சரி ஒரு நம்ம வாழ்க்க இல எல்லா விஷயங்களும் ஆற ஆரம்பிச்சிருச்சு முதல்ல ஒரு கொஞ்சம் பயமா இருந்தாலும் பின்னாடி அது ஒரு நம்மளுக்கு கற்றலாம் மாறிடுச்சுன்னு கூட சொ சொல்லலா அது மட்டும் இல்லாம நறைய பேர் என்ன நினைச்சாங்க ஆ நம்ம இந்த கொரோனா கால
ஆனா அந்த நேரத்துல நெறைய விஷயங்க நம்ம கத்துக்க ட்டோன்னு கூட சொல்லலா ஆரம்பத்துல வீட்ல ஒரே இடத்துல இருந்தது ரொம்ப சளிப்பா இருந்தாலு பின்னாடி போக போக ஒரு காலப்போக்குல வாழ்க் கீல ஒரு அது ஒரு எளிமைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொறைஞ்ச விஷயங்களோட வாழ முடியும் அப்படின்ற உண் உணர்வு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லா நீ
ஆமா ஏன்னா அ அதாவது ஆடம்பரம் அந்த விடுமுறைகள் வெளியில போய் சுத்துறது அது மட்டுதாமே எல்லாருக் பெருமையை தவிர அந்த பொது வாழ்க்கையில வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மாசம் ஃபுல்லா வீட்டுக்குள்ளயே இருந்தாவே எப்படி இருக்கும் அப்ப அப்படி இருந்தாதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரு புரிஞ்சு ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க அ ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி அவங்களுடைய பேமிலி மெம்பரை பாத்துக்கறாங்க என்னதான் வந்து செய்யறாங்க அப்படின்றத வந்து அதெல்லா பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருந்துச்சு ஏன்னா நெறைய பேர் வேலைக்கு காலையில போயிடுவாங்க நைட்டு தான் வருவாங்க ஆனா இந்த நாள் ஃபுல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் அவங்க என்னென்ன செய்றாங்க என்னன்ன பண்றாங்கன்ற அந்த வீட்டு வேலைகள்ல்லாம் அவங்க தெரிய வந்து ஒரு சிலர் எல்லாம் வந்து கூட ஹெல்ப்பும் பண்ணி அவங்களு நெறைய வேலைகள் பண்ணுவாங்க கத்து கத்துக்கிட்டாங்க அது மாரி சமையல் தெரியாதவங்க நெறைய பேர் சமையல் செஞ்சு கத்துக் ட்டாங்க பொறுப்பா பொறுப்புணர்வுகள் வந்து நெறைய அந்த டைம்ல தான் வந்து கத்துக்கிட்டாங்க அ இது நறைய ஸ்டாருங்க கூட வேலை வேலை வேல செய்யறவங்கல்லாம் வந்து வராம வராதனால வீட பெருக்கிறது சுத்தம் பண்றது எல்லாமே வந்து பண்ணி அது ஒரு வந்து எல்லாரு ஒரு கடினமான அ அ அ ஒரு பேஃஸ்ல போனவங்க ஆனாலும் வந்து அந்த வீட்டு விஷயங்கள் அ பொதுவா நம்ம இ வ் சர்வைவ் பண்றதுக்கு என்னெல்லா செய்யணும் நமக்கு தேவையானது என்னது அதெல்லா வீட்டு வீட்டுல எப்படிலாம் நம்ம வேல செய்யணும் அப்படின்றத வந்து ஒ எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருந்துச்சு செய்யறதுக்கு அதே மாரி படிக்காத படி நெறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே வந்து நறைய ப்பிய கோர்ஸ் எல்லாம் முடிச்சாங்க நெறைய படிக்க ஆரம்பிச்சாங்க வேலைக்கு நெறைய ந் ஆ வீ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு புதிய திட்டத்த வந்து கொண்டு வந்தனால ஆ நெறைய பேர் அத ஒரு பெரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து உருவாக்குனாங்க இதெல்லா வந்து இது ஒரு மாற்றம் தா சொல்ல முடியு அதுக்கப்புறோமா தா எல்லாரு வந்து நெறைய அவங்களோட பிசினஸா இருந்தாலு சரி வாட்ஸ்அப்ல போடுறது வலை சமூக வலைதளங்களல போடுறது அவங்களோட பிசினஸ் பெருசாச்சுன்னு சொன்னா அந்த தருணோ தா நா நேனைக்கிறே அந்த சிறு குறு தொழில் இருக் இருக்கவங்கல்லா வந்து கொஞ்சு முன்னேறத்துக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு
உண்ம தாங்க ஏன்னா அந்த மாரி நேரங்கள்ல தா வந்து ஆ தொழில்கள்லா நெறைய பேர் பண்ணாங்கண்டு நெறையா செய்திகள்லா வந்துச்சு அதாவது நெறைய எடத்துல வேலையில்லாம இப்ப அ ஹோட்டல்ல எடுத்துக்கிட்டோம்னா நெறைய எடத்துல மூடிட்டாங்கப்ப அதுல வேல பாத்தவங்களுக் க்லா வந்து வேல இல்லாம இருந்துச்சா அப்ப அவங்களயே என்ன பண்ணாங்கன்னா வீட்டுல இருந்தே உணவு தயாரித் யாரிச்சு எல்லாருக்கு குடுக்குற மாரியு அந்த மாரி விஷயங்கள்ல்லா செஞ்சாங்க தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே வந்து அ கொறைச்சிட்டு அதுதா வந்து ஒரு வாழ்க்கையை சீராக்கும் அப்படின்றதையு அவங்க புரிஞ்சுக் ட்ராங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல சில பேர் சமைக்க தெரியாதவங்க சமைக்கிறத கத்துக்கிட்டாங்க சில பேரு சில விளையாட்டுகளை கத்துக்கறாங்க சில பேரு ஆ ஒரு ஆன்லைன் வகுப்பு மாரியே எடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து நெறைய விஷயங்கள கத்துக்குற ஒரு பெயிண்டிங்கோ இல்ல வந்து ஒரு வரைபடம் வரைய இதோ இப்டி எல்லா விஷயங்களும் கத்துக்க முடிஞ்சிச்சு அப்டின்னே சொல்லலா ஆ நம்ம இப்போ ஒரு சமைக்கிறத கத்துக்கிட்டோம் போது கூட வெளியில நம்ம வித விதமா சாப்பிடுறது அத நம்மளால சாப்பிட முடியிலனாலு வீட்டுக்குள்ளே செஞ்சு நம்ளால சாப்புட்டு கத்துக்கிட்டோம் அப்டின்னு கூட சொல்லலா இப்ப எடுத்துக்கிட்டோம்னா சாதத்துல இருந்து ஒரு கறி எப்டி செய்யணு சில பேர் வெஜ் நல்லா செய்வாங்க சில பேர் நாண்வெஜ் நல்லா செய்வாங்க சில பேருக்கு ரெண்டுமே செய்ய தெரியாது இப்டி எது எது தெரியாதோ அதெல்லாம் கத்துக்க முடிஞ்சச்சு அது மட்டும் இல்லாம அத விட உடல் நலத்த பாதுகாக் காக ஆரம்பிச்சோ நம்ம ஏன்னா அந்த நேரத்துல வந்து உடல்நலம் கொஞ்சோ ரொம்ப அ கம்மியா வீக் கா இருந்தோம்னா டக்குனு வந்து நோய்வாய்ப்பற்று அப்டின்ற ஒரு பயத்தில எல்லாருமே நெறைய கஷாயம் வெச்சு குடிக்கிறது சரி நாட்டு வைத்தியங்கள் எடுத்துக்குட்டாங்க சில பேர் வந்து உடல் பயிற்சி செஞ்சாங்க தினமு காலையில எந்துருச்சு அதே மாரி சாய்ங்காலமு இந்த மாரியே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவுங்களு அவுங்க உடல்கள பாத்துக்க ஆரம்பிச்சாங்க அந்த நேரங்கல எல்லாருக்குமே வந்து வீட்டுல இருந்து வேல செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லா கெடச்சனால குடும்பத்தோடயு அவங்களால வந்து நேரத்த செலவிட முடிஞ்சிச்சு உடல் ஆரோக்கியம் மட்டு இல்லாம மன அமைதியா அவுங்களுக்கு கெடைச்சுச்சுனு கூட சொல்லா அந்த எடத்துல உங்களுக்கு மன அழுத்தமு கொறைய ஆரம்பிச்சிருச்சு ஏனா மன அமைதி அப்டின்னு சொன்னனாலே நம்முளுக்கு வந்து அந்த நேரத்தில மன அழுத்தம் அதிகரிக்காம இருக்க ஒரு புத்தகம் வாசிக்கிறது சரி இல்லன்னா ஒரு கோலம் போடுறது சரி இல்ல வந்து நம்ம வீட்டுப் பக்கத்துல ஒரு இடம் இல்லன்னா கூட நம்ம வீட்டு பால ஒரு பால்கனி மாரி இருந்தா கூட அதுல வந்து சின்ன சின்ன செடி வளக்குறது இது எல்லாமே ஒரு மனம் அமைதியை தரும் ஏனா ஒரு செடியில இருந்து நம்ம விதைச்சு அதுக்கப்புறோ ஒரு ஒரு செடியா வரம் போது ஒரு நிம்மதி தெரிஞ்சு நம்ம வச்சு போ செடி கூட ஒரு வெத கூட செடியா மாறிடுச்சு அப்டின்ட்டு தெனமு இந்த மாரி சின்ன சின்ன நேரோ வாசிக்கிறது இல்லன்னா ஒரு நடை பயிற்ச்சி இதெல்லா ஒரு பழக்கமா அதுக்கப்புறோ மாறி ஆரம்பிச்சிருச்சு என்ன தா அந்த கொரோனா காலக்கட்டங்கள் எல்லா முடிஞ்சா கூட அதுக்கப்புறமு அது இயல்பான நிலைக்கு ஒலகோ வந்தா கூட திரும்பி அதேயே வந்து அவுங்க ச தெனமு செய்ய ஆரம்பச்சிட்டாங்க அப்டின்னு கூட சொல்லலா ஏனா இப்ப ரொம்ப நாள் நம்ம வாசிக்கிறோ அத திடீர்னு நம்மளால விட முடியாது அதனால ஒரு சிலது நம்ம தொடர்ந்து செய்யு போது ‌ அத நம்மாலால கண்டிப்பா வந்து டக்குன்னு விடவு முடியாது ஆ அத நம்ம தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருப்போ வீட்ல இருந்து வேல செய்யிறது ஒரு அந்த இடத்துல ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சுன்னுக் கூட சொல்லலா நேரத்த திட்டமிட்டு பயன்படுத்துறது அந்த எடத்துல ரொம்போ முக்கியமாக இருந்துச்சு
ஆ அத எப்டி நம்ம வந்து நேரத்த இன்னு மிச்சப்படுத்தணு அப்டின்றத அந்த எடத்துல நம்ம கத்துக்கிட்டோ ஒரு வேல மேலாண்மை அப்டின்ற திறன் இல்லாம வீட்ல வேலை செய்யிறது அப்டின்றது கடின தா ஏனா வந்து ஒரு முற வந்து நம்ம அத ‌பழகிட்டோ அப்டின்னா அவ ரொம்பவு நம்முளுக்கு வசதியா மாற ஆரம்பிச்சிரு அப்டின்னே சொல்லலாங்க
ஆமா அந்த அந்த தருணத்தா வந்து எல்லாரு வந்து அந்த ஒழுக்க த கத்துக்கிட்டாங்க ஏனா எந்திரிச்ச ஒனே நம்ம வேலைகலயே எப்டி செஞ்சுக்கணு மத்த இல்லாம அப்றம் வந்து சத்தான உணவுகள வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க ப்ரோட் டினு அப்றோ பழங்கள் நறையா பழங்கள் காய்கறிகள் எதெல்லா வந்து அ நோய் எது எதிர்ப்பு சக்திக்கு அதிகமா இருக்குதோ அந்த மாரிலா வந்து நறையா அவுங்கள பாத்து பாத்து வந்து நல்ல உணவுகள்லா எடுத்துக்கிட்டாங்க ‌அது மாரி வந்து தனிமைப்படுத்திக்கிட்டாங்க நறைய பேரு அந்த தருணத்துல வந்து ஒருத்தரோட ஒ ஒருத்தர் வந்து முடியாம இருக்குறாங்கனா அப்டின்னா போய் ஒதவி செய்யிறது நறையா பேர் தன்னார்வர்கள் எல்லா வந்து நறையா பேர் உருவானாங்க ஏனா அவுங்கலா ‌ அவுங்க இல்லன்னா வந்து அ யாருமே அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது ஏனா வந்து யார் யாருக்குலா தேவைப்படுதோ ஒரு ஆக்சிஜனே வந்து சி சிலின்டர் வந்து அவ்ளோ ஒரு கஷ்டப்பட்டோ ஆனா நறைய பேர் வந்து அது கெடைக்காத அவுங்களுக்கு ஒதவி செஞ்சு கம்மி வெலைக்கு வாங்கிக் குடுத்து அந்த மாரி நறைய பேர் தன்னார்ல்கள் உதவி செஞ்சவங்க அவுங்களல்லா இந்த மறக்கவே முடியாது அதே மாரி இதெல்லா காட் த்திலு வந்து மருத்துவர்கள் மருத்துவர்களு செவிலியர்களு இல்லன்னா வந்து அந்த அந்த தருணத்துல வந்து யாருமே வந்து அவ்ள கிட்டக போயி அதெல்லா செஞ்சு செய்ய முடியாது அவங்க தன்னுடைய உயிரையு துச்சமா நெனைச்சி குடும்பத்தையு விட்டு நாள் ஃபுல்லா அங்கேயே இருந்து அங்கேயே ஒரு சிலர்ல்லா தங்கிட்டாங்க வீட்டுக்கே போகாம அங்கயே இருந்த அதுல அதுல தா நெறைய பேர் வந்து அந்த தருணத்துலதா நெறையா மருத்துவர்கள் செவிலியர்கள்ல்லா எறந்து போன நேர அவங்களோட அவங்க அந்த அளவுக்கு வந் து மக்கள வந்து ஒரு எப்டியாவது போராடி பாதுகாக்கணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ப படிச்ச படிப்புக்கு அவங்க அந்த துறைய வந்து அந்தளவுக்கு அவங்க அந்த நேரத்தை தா பயன்படுடுத்தினாங்க அது அரசாங்கமு வந்து நெறையா உதவி செஞ்சாங்க அ தேவையான அத்தியாவசியத்தை குடுக்குறது கடைகள்லா தெறக்காம இருக்கு நெறைய எடத்துல த அ தண்ணீர் பாட்லு தேவையான அத்தியாவசியத்த வந்து அவங்க கொஞ்சமா வந்து கூட குடுத்து உதவி செஞ்சாங்க அதே சமயத்துல வீட் ட்ல வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்ட அவங்க மேல அக்கறையா இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பாத்து பொறுமியா செஞ்சு சொன்ன மாரி குடும்பத்துல வந்து நேரத்தை செலவழிக்க ஒரு நேரமா இருந்துச்சு என்னதா அவங்க வேலைகள் செஞ்சிட்டே இருந்தாலு அப்பப்ப வந்து வீட்டுல இருக்கிறவங்கள கவனிக் க்கிறது பாக்குறது பேசிக்கிட்டு உரையாடல் பண்றது இதெல்லா வந்து ஒரு நல்ல ஒரு தருணமா இருந்துச்சு அதுவு இல்லாம நெறைய பேரு வந்து போ அ விடுதிகள் அந்த மாரி சுற்றண்டிகள் தேடி போனவங்கல்லா வந்து தானா கவே கஷ்டமா பிடிக்குதோ பிடிக்கலயோ தானாகவே கொஞ்ச கொஞ்சமா சமையல செஞ்சு கத்துக்கிட்டு அவங்களே தானாகவே வந்து அ தனியாகவே இருக்க நெறையா கத்துக்கிட்டாங்க அப்டின்னு தா நா சொல்ல முடியு
ஆமா உண்மைதாங்க ஏன்னா அந்த மாரி காலகட்டங்கல்லா பாத்தோம்ன்னா அ குடும்ப உறவுகள் ரொம்ப வலுப்பட்டுச்சு அப்டினே சொல்லலா ஆ ஏன்னா ஒண்ண உக்காந்து உணவு சாப்பற சரி ஏ அதே மாரி பழையபழைய நினைவுகள்லா வந்து நினைச்ச சிரிச்சு பேசிட்டு அத பயிர்ந்து ற இந்த மாரி நெறைய மகிழ்ச்சியான விஷயங்கள்ளா நடன்ச்சு ஏன்னா வந்து முன்னள்லா பாத்தோ அப்டின்னா அ அதிகமா வந்து வேலை காரணமா வந்து குடும்பத்தோட செலவிட மாட்டாங்க சாப்பறது ஒரு நேரமா இருக்கு அதே மா றி சமைக்கிறது ஒரு நேரமா ரெண்டு பேரு உக்காந்து ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க வேலை காரணமா சீக்கிர சீக்கிரமா சாப்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் வேக வேகமா ஓடுற நிலைமை இருக்கும் ஆனா இந்த இந்த நேரத்துல ஒரு தனிமில இருக்க கத்துக்கவும் செஞ்சாங்க அது அதே மாரிய வந்து ஒன்னா வாழ்ந்து எப்படி சந்தோஷமா இருக்கலா அப்படின்றதே கத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலா
இதுல நம்மளால வந்து நறைய விஷயங்க புரிஞ்சு கொள்ள முடிஞ்சச்சுன்னே சொல்ல வாழ்க்கையிலட நோக்கம் என்ன அதை எப்படி சிந்திக்கணும் வேற புதிய புதிய விஷயங்கள என்னத்த கத்துக்கலா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியா ஆரமிச்சு கூட சொல்லலா ஆ நம்ம மனுஷங்க செய்யற ஒவ்வொரு செயல்களை எவ்வளவு நம் நம்ம வாழ்க்கைய எவ்வளவு மாத்தது அப்படின்றத அந்த எடத்துல புரிஞ்சுக்கிறோ அது மட்டும் இல்லாம ஒரு சுகாதார பழக்கங்கள்ல்லா எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம ஆன அந்த எடத்துல தெரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன்ன்னா ஒரு கையை கழுவுறதுலையும் சரி ஒரு தூய்மைய வந்து நம்மளே நம்ம ஒழுங்க பாத்துக்கிறது இப்படி எல்லாமே ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறிடுச்சு சொல்லா ஏன்னா அந்த நேரத்தில்ல்ல ஒரு கைகளை நம்ம கழுவாம யார்யும் தொடவும் கூடா அத யாரையும் பக்கத்துல போக் கூடாது பேச கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு அப்படி போனோம்னா நோய் வாய்ப்பட்டு இறந்துருவோம் அப்படின்ற பயம் இருந்துச்சு ஆ பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பயம் வந்து நறைய பேருக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைச் ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னே சொல்லலா நண்பர்கள் என்னதான் நம்ளால நேர் அந்த டைம்ல நம்ம சந்திக்க முடியல கூட ஆ உறவுகளை வேற எப்பல்லா நம்ம சந்திக்கலா தொலைபேசி மூலமா இல்ல இணையம் மூலமா நம்ம நம்ம தொடர்பு கொள்ளலா அப்டின்ற ஒரு முயற்சிகல்லா நம்ம எடுத்தோ அந்த எடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப நம்ம எவ்ளவு உறவுகளை மதிக்கிறோ நம்ம வந்து எந்த எடத்துலனாலு விட்டு குடுக்க கூடாது அப் அப்டின்ற ஒரு மனப்பான்மை அந்த எடத்துல வருது அப்டின்ட்டுனே சொல்லலா
உங்களோட பேசன ஆமா நல்லா நம்ம பேசுனோ அத மறக்க முடியாது ஆனா நேரம் இல்லாத நேரத்துல காரணத்தால அ உங்களோட பேசுன இந்த உரையாடலுக்காக நன்றி